ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க.
கே நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே பா எப்டி போது ஹாலிடேஸ் லீவ் எல்லா
ன் நல்லதாப் போயிட்டு இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கா?
ஆ ஏதோ கொஞ்ச பரவால்ல. வீட்ல இருக்கிறதுக்கு யே வெளி வந்ததுக் கொஞ்ச பரவால்லயா இருக்கு.
அ ஓகே ஓகே ம் ஏதா ட்ராவல் போயிருக்கீங்களா?
ஆ ஃபேமிலியா வந்திருக்கே.
ஆ அப்போ ஓகே
ஆ நானு அப்பா பாப்பா ரெண்டு பேரு அப்புற அக்கா தம்பி எல்லா வந்திருக்கு
ஓகே ஒகே நாங்களு இப்பதா பிளான் பண்ணிருந்தோ போலா அப்படின்னு சொல்லி வீட்லேயே இருந்தா ஒரு மார் திரி இருக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து அதா சரி எங்காயது போலா
கரெட்
ம் ம்
ஏனா ஹாலிடேஸ் லீவப்ப வீட்டுக்குள்ளயே இருக்கறது ரொம்ப வேஸ்ட்டு குடுக்கறதே வந்து நம்ம எங்கேயாவது வெளில போனாதான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ஏதாவது ஒரு புது விஷயத்த பாக்க போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு இருக்கற டைன்ஷ் எல்லாமே நம்புளுக்கு போயிடு வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா இது இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் சொல்ட்டு நம்புளுக்கு டென்ஷனா இருக்கும் கொஞ்சம் எப்பிடி சொல்றது எதையோ ஒன்ன தாங்கி புடிச்சிட்டு இருக்க மாரியே இருக்கு
ம் அதுக்காஸ்
ம்
வீட்க்குள்ளே இருந்த எங்களுக்கு போன் குடுக்குற மாரி லேட்டாகும் அவுங்க போன் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க வெளியனா நம்ம எங்கயாவது போனா அவுங்களோ ஒரு நல்ல புது பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது ஒரு இது கிடைக்கும்ல்ல அவுங்களுக்கு இதான் செரி கலம்க்கதலா நானும் பண்ணிருந்தோ
கரெக்ட் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா அவங்களுக்கு ஏற்கனவே பார்த்த இடம்தா இருக்கும் வீட்டுக்கு வெளியவோ இல்ல வீட்டுக்கு உள்ளேயோ இல்ல விளையாட்டு பொருளே வச்சிருப்போம் அதெல்லாம் தெரியாது இதே நம்ம வெளில கூட்டு போயிட்டனா சும்மா ஏதோ ஒரு பார்க்குள்ளே போனா கூட பார்க் கூள்ள வந்து விளையாடுறதுக்கு பொருளா இருக்கும் அத பார்த்துட்டு அவங்க கொஞ்ச எக்ஸைட் ஆகி விளையாண்டுட்டு இருப்பாங்க இதே வீட்டுக்குள்ளே இருந்தா போன் மட்டும் தா
ஆமா அது கரெக்ட் தா போனு டி வி இப்படியேதா இப்ப நம்மளும் இருந்தா சமைக்கணும் வீட்டு வேல சமைச்சிட்டு இதுதா ரொட்டீனா இருக்கும் வெளியங்க போது கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தா நேற்றுதா பேசி பிளான் பண்ணியிருந்தோம் போலா
கரெக்ட்
உம்
ஹில் சைடு் எல்லாம் போனோனா இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா சம்மர் டைம்ல கொஞ்சம் ஜில்ஜில்லுன்னு இருக்கும் ரொம்ப ஹீட்டா இருக்காது அப்படியே கொஞ்சம் ஜில்லு காத்தடிக்கு ஆ சூடாவும் இருக்கு ஆனா சில்லு காத்து நல்லா அடிக்கும் ஆ அங்க போனோனா இப்போ கொஞ்சு நல்லா இருக்கு
அதா செரி பிளான் பண்ணோம் இந்த இ நாங்களு இந்த இல் சைடு தா பிளான் பண்ணியிருந்தோ சரி எப்படின்னு பாக்கலா அப்டின் சொல்லிட்தா
அங்க வந்து பார்க்கு வெளையாடுறதுக்கு எடோ அவங்க வந்து தனியா பிரைவேட் பண்ணி ஆ ஒரு பிரைவேட் வந்து அந்த ஜம்ப் பண்ற கேமு ஆ நறைய பசில் கேம்ல்லா வச்சிருக்காங்க அங்கல்லா கூட்டிட்டு போனும்னா டிக்கெட் கூட கம்மி தா அங்க கூட்டு போய் விட்டம்னா அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க அது மோஸ்டா சின்ன பிள்ளைங்க விளையாடுறது அதுக்குதாங்க நா பாத்தே அப்புறோ அவங்க பா உம் பேர்ட்ஸுக்கு எல்லா பார்க் இருக்கு இதெல்லா பாத்துட்டு இத பாத்து ஒரு ஒரு பேர்ட் பார் பார்க்க நம்ம பாக்கறதுக்கே ஒரு ஹாஃப் டே ஆயிடு அவ்வளோ பெரிய பேர்ட் பார்க்கு அதுக்குள்ளயே க கேம்ஸ் வச்சிருக்காங்களா அத விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா அதுலயே ஒரு நாள் போயிடு
ஓக்கே ஓக்கே த நாங்களு செரி புதுபிளேஸ் இந்த மாரிதா இந்த அனிமல்ஸ் பார்க் அனிமல்ஸ் இந்த பேர்ட்ஸ் இதெல்லா இருக் இருக்கிற எடத்த கூட்டிட்டு போனா அவங்களு கொஞ்சு எண்டர்டெயின் ஜாலியாவு இருக்கு ம்ச் அதே மாரி இது த அனிமல்ஸ் இதல்லா அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சு தெரியவு வருல அதுக்காக அந்த மாரி இடத்துக்கு தா பிளான் பண்ணிருந்தோஆனா அது செரி பாக்கலா
ஆமா ஆமா ஏன்னா சில அனிமல்ஸ் எல்லா உங்களுக்கு எனக் தெரியவே தெரியாது து ஆ அந்த மான்லயே பாத்தேன்னா நறைய ரகோ எல்லா இருக்கு புள்ளி மான் கொம்பு மான் கொம்பு இல்லாத மான் இப்டி சொல்டு நிறைய அதெல அவங்க பார்த்தாங்கன்னா உமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மான் அந்த புக்ல பாக்குறேன் அந்த புள்ளி மான் மட்டு தான் வெளியில வந்தாங்கன்னா மான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியும் புலிலயே வெள்ள கலர் புலி அதெல்லாம் தெரியும் யானல்ல டிஃப்ரெண்ட் டிஃப் ரெண்டா வச்சிருப்பாங்க அதெல்ல பாத்துட்டு இருந்தோம்னாலே அவங்களுக்கு வந்து டைம் போயிரும் போன் நியாபகமே வராது நம்ம எடத்து ஏதாவது வீடியோ பண்ண வீடியோ எடுத்தாதான் மத்தபடிக்க அது அப்ப கூட கேட்க மாட்டாங்க பாக்குற ஒரு் எக்ஸைட்மெண்ட்லயதான் இருப்பாங்க
உம் அதுக்காக தான் சரி
உம் நம்ம போ போற வழியிலயே பாத்தீங்கன்னா இப்ப இப்ப ஒரு ரூம்ல இருந்து போறோம்ன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ரூம்ல இருந்து வெளியே வரும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கேயே போ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர வழிய பாத்துட்டு இருப் பங்க அங்க அங்க இருக்க வந்து அங்க இருக்க மக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்டின்றத பாத்துட்டு வருவா ங்க கடையெல்லாம் என்ன இருக்கு பாத்துட்டு வருவாங்க எப்படியும் நம்ம ஹாலிடே டைமுக்கு போறோம் அப்டின்னா அந்த கடைலாம் அதிகமா வ ச்சிருப்பாங்க சம்மர் லீவு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாடாவே இருந்தது அப்படின்னா அங்க வந்து கடைலாம் எப்பவுமே அ திகமா வச்சிருப்பாங்க அங்க அந்த ஊர்ல வந் து என்னென்ன சாப்பாடுலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வச்சிருப்பாங்களோ அத எல்லாமே பாத் தீங்கன்னா அந்த சைட்ல பிளாட்பார்ம்ல கடை போட்டிருப்பாங்க இல்லன்னா ட்ரக்ல கடை போட்டிருப்பாங்க இல்லன்னா எ தாது ஒரு பஸ்டாண்ட்ல வந்து கூடார மாதிரி இருக்குன்னா அங்க போட்டிருப்பாங்க இது மாதிரி இருக்கிற கடையெல்லாம் வேடிக் பாத்துட்டு வருவாங்க இல்ல நம்ம வண்டியிலதான் போறோம்ன்னா டக்கு டக்குன்னு அப்படியே விண்டோ சைட்ல உக்காந்து பாத்துட்டு வருவாங்க அஹ் நம்ம போற இடம் வந்து அஹ் ஒரு ஒரு ஒரு ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா சரி நடக்கு போ நம்ம நடக்குச்சோம்னா அப்படியே விளையாண்டு டே அவங்க அவங்களுக்குள்ளயே பேசிட்டு வருவாங்க இங்க பாறேன் அங்க பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அப்பதான் அவங்களுக்கு ஆஹ் ஒரு அக்கா தங்கச்சிருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு கன்வர்சேஷன் வருமே
உஹம் அது கரெக்ட் தான் வீட்டுக்குள்ளயே இருந்தாங்கனும் சண்ட போட்டுட்டு அதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க வெளியே கூட்டு போனோனா அவங்களும் ஒருத்தர் ஒருத்தங்க பேசி அவளுக்கு தெரிஞ்சது இவனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இதெல்லாம் நான் படிச்சேன் புக்ல பார்த்தேன் அப்படின்னு அவங்களுக்கும் கொஞ்சம் இதை ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னொன்னு நம்ம அப்படியே வெளியே கூட்டிட்டு போம்போது இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வீட்டுல நம்ம கூடயே இருக்கும் போது நம்ம நம்ம ஒரு சிலர் தா இது பண்ணு இப்ப வெளிய கூட்டு போனா அவுங்க நெறைய வேரியஸ் பிஹேவியர்ஸ் இருக்குல்ல அங்க மத்தவங்க எப்டி நடந்துப்பாங்க அதையும் இவங்களுக்கு பண்ண அப்சர்வ் பண்ணி அந்தமாரி உம்
இப்ப நம்ம ஊர்ல ஒரு ஹ்ம்ம் நம்ம ஊருல ஒரு மாரி ட்ரெஸ் பண்ணனும் அங்க வெளியூர்ல நம்ம நம்ம போறது வந்து ஒரு நம்மளோட ஊர் இல்லாம அது பார்டர தாண்டி போறோம் அப்டின்னா அதுக போட்ற ட்ரெஸ்ஷூ அங்க சாப்பட்றவங்க சாப்பட்ற விதம் ஆஹ் ம் வேற என்ன இருக்கு அவுங்க நடந்துகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க இப்ப நம்ம பை பைக்ல வந்து பெட்ரோல் பைக்ல போறோம்னா அவுங்க நடந்து கூட போலாம் இல்ல எலக்ட்ரிக் பைக்ல கூட போலாம் இது இது மாரி போம்போது து அங்க பாரு அவுங்கள டிஃப்ரெண்டா பண்றாங்கன்னு சொல்ட்டு பாப்பாங்க பேசுவாங்க
உம்
க்காம இருப்பாங்க
உம் ஆம் அது கரக்டுதான் அவுங்களுக்குள்ள கொஞ்சம் நல்லா பேசி அது ஒரு கான்வசேஷன் ஷன்லா நல்லாருக்கும் அங்க ரெண்டு பேத்துக்குள்ள வீட்டுக்குள்ளேயே இருந்தானா அது எப்ப பாத் டாலும், ஸ்கூல் டேஸ் அப்டிங்போது நமக்கு வேர வழி இல்ல இங்க தா வச்சு ஆகனும் ரெண்டு பேத் து வைக்கிறோம் லீவ் டேஸு இருந்தானா அவுங்களு ஒரு மாரி போர் அடிச்சுருவாங்க.
ஆமா
ம் ம்
இது வேற ஒன் மந்த் லீவா எங்யாலது கூட் டு போலனாலும் ராடி பண்ணுவாங்க. சரி ஒரு ஒரு வாரம் வ பிள்ளைங்க இங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நாலு மூணு வாரம் அவுங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவ்ளோதான்.
ஆமா அத
அது வில்லேஜ் சைடு. அங்க பாத்துட்டே இருப்பாங்க அங்க வேல செய்ற காட்டு வேல பூச்செடில்லாம் நெறைய இருக்கு போய் பூ பிச்சு குடுத்துட்டு இருப்பாங்க.
உம் உம்
அ பூச்செடி காய் காய் செடியிலாம் இருக்கு அப்படியே பண்ண மாரி போட்ருப் பாங்க போய் விற்பாங்க பிச்சு விற்பாங்க. இவங்க வந்து போய் ஏதாவது பிச்சு கொடுப்பாங்க.
ஓகே ஓகே
இத மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய் செய்ய விட்டுட்டோனா அவங்களுக்கு ஃபோனே தெரியாது. எப்படி எங்க அம் அப்பா தாத்தா பாட்டிட்ட வந்து ஃபோன் இல்ல. டச் ஃபோன் கிடையாது. பட்டன் ஃபோன் தா எப்படியும் அத கேக மாட்டாங்க. அப்ப போய் ஏதாவது வேலை செஞ்சு ட்ருப்பாங்க இப்படி ஏதாவது பண்ணி விட்டாதான் போனை மறப்பாங்க.
உம் அதுக்கர ட் தா நானும் இப்ப இந்த ஒன் வீக் கூட்டிட்டு போய் அங்க பாட்டி வீட்டுலதா விட்டுட்டு இப்பதான் கூட்டிட்டு வந்தேன். செரி ஒன் வீக் இருந்தங்க இப்பதான் கூட்டிட்டு வந்தன். சரி இன்னொ ஒரு ஒன் வீக் இங்க இருந்துட்டு அதுக்கு இந்த இந்த வீக் இந்த வீக் கென்ட் தான மாருது இங்க பிளான் பண்ணலாம். அப்டின்னு சொல்லிதான் இது பண்ணிட்டு இருந்த.
தெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம எதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்றோமோ வீட்டுல இருந்துட்டு அவங்களுக்கும் சலுப்பாயிரும். பண்ணாதன்கிறத பண்ணுவாங்க. ஏதாவது விளையாட்டு போக் ல ஏறி கீகீழ விழுந்து ஏதாவது கை உடைக்கதுக்கு எதுக்கு அவங்க சொல்ற மாதிரி எங்க வெளில போய் கூட்டிட்டு போய் விட்டுட்டோம்னா அவங்க மாட்கு இருப்பாங்க.
ஃபோர் அடிக்குது வெளியே போறே வெளிய போற சொல்றங்க விட்டா இந்த முன்னாடி கிரவுண்ட் இருக்கு கிரவுண்ட்க்கு போனா ரொம்ப வெயில் இப்போ ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி அங் க அந்த டஸ்ட்டெல்லா இருக்கு அது இதுக்குங்குப்ஸ் கின் அலர்ஜி அந்த மாரிதெல்லா இருக்கு அதெல்லா இதாகு சேர் அதுக்காக ஆம் வீட்டுக்குள்ளே ஏவோ வெக்க முடியாது அவுங்களுக்கு ஃபோர் அடிக்கும் செரி அத்தான்
உம்
விட்டுட்டு வந்தோ பாட்டி வீட்டுல ஒரு வாரோ விட்டுட்டு வந்தே இப்பதா கூட்டிட்டு வண்ணோ சேரி இப்ப எங்கிய டூர் பிளான் பண்ணலான்னு சொல்லித்தா
ஓகே ஓகே
ஓகே
சேர் ஓ கே நாங்க இங்க வரப் அஹ் வரவேண்டிய எடத்துக்கு வந்துட்டோ நா இங்க முடுச்சுட்டு உனக் கூ கால் பண்ணி எப்டி இருந்ததுன் சொல்றே
ஆஹா ஓக்கே ஓகே
ஆம்
அ ஆ பாய்